ஹலோ வணக்கம்மா வணக்கம்.
வணக்கம் தோழி நல்லார்க்கிங்ளா?
நல்லார்க்கேம்மா.
இன்னிக்கி வந்து பாத்தீங்கன்னா ஆ நா போன வருஷோ வந்து ஷீரடி போயிருந்தே தோழி.
ம்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மொழி பிரச்சனை வந்து ஒரு மிக பெரிய பிரச்சனையா வந்து இருந்தது.
சரி சரி.
அப்ப நம்ம வந்து பல்வேறு மொழிகள் கத்துக்கறனால என்ன பயன்? அத வந்து எப்பிடி கத்துக்லா?
ம்.
கத்துக்கறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன?
ம்.
நமக்கு ஒரு புதிய புதுசா ஒரு எடத்துக்கு போணோ அப்டின்னா அங்க வரக்கூடிய இடர்பாடுகள வந்து நம்ம எப்டி தவிர் த்துக்லா அப்டிங்கறத பத்தி நம்ம இன்னிக்கி பேசுவோம் தோழி.
ஓகேம்மா ஓகே நல்ல விஷ்யோ.
ஆ ஓ உங்குளுக்கு என்னென்ன மொழிகள் வந்து தெரியுன் சொல்லுங்க.
எனக்கு இங்லீஷ் தெரியு தமிழ் தெரியு. அப்புறோ கன்னடோ தெரியு தெலுங்குப் பேசுவே. அ ஹிந்தி தெரியு உருது தெரியு. மராட்டில பேசினா நா புரிஞ்சிப்பே ஆனா ஹிந்தில பதில் குடுப்பே. இல்னா உருதுல பதில் கொடுப்பே.
ஓ ஹிந்தி வந்து எழுதவு தெரிமா
ஆ எழுதுவேம்மா நா ரெண் ரெண்டு ஒரு ஒரு சப்ஜெட் பாஸ் பண்ணிருக்கே.
ஓ சரிங்க தோழி உண்மையாவே நல்ல விஷ்யோ. அ அது வந்து என்னன்னா வெளி இடங்களுக்கு போகும்போது மொழி தெரியா ம வந்துட்டு உண்மையாவே அது வந்து ஒரு பெரிய இடர்பாடாதா இருக்கு.
ம் ம்.
ஆ இப்ப எனக்கு வந்துட்டு தமிழ் தெரியு இங்லீஷ் தெரியு கன்னடா தெரியு.
ஆ ஹ.
ஆ ஹிந்தி வந்து ஒரு பேசிக் ஒரு சிக்ஸ்த்து செவன்த்துல படிச்சது பட் இருந்தாலு அது பல வருடங்கள் ஆனதுனால நம்ம அ கல்லூரியா சும்மா எழுத்துக்கள் மட்டு படிக்க வெச்சாங்க அந்த கால அவ்ளோதான பட் சரளமா பேசுறது அந்த மாதிரி வந்து தொடர்ந்து படிக்கல சோஸ் சில வார்த்தைகள் புரிஞ்சுக்க முடியு பட் வந்து நம்ம தொடர்ந்து பேச முடியுமானு கேட் டா இல்ல கனடா வந்து ஆ
அதுக்கு என்ன தெரியுமா காரணோ ஒருத்தர் கிட்ட பேசும் போது அவங்களுக்கு என்ன மொழி தெரியுனு தெரிஞ்சுண்டு நமக்கு அந்த மொழியில எவ்ளோ ஃபா ஆ வேகமா பேசணுமோ அவங்ககிட்ட கேட்டு நா இந்த மொழி எனக்கு வேணு எனக்கு பேச தெரியல நீங்க எ கூட பேசுனீங்கன்னா நா சீக்கிரம் பேசிருவே அப்டின்னு சொல்லி அந்த மொழி பேசுறதுக்கு பழகிக்கணு
நிச்சியமா தோழி நிச்சியமா
இப்போ எ பொண்ணு கூட இருக்கா அவ ஹிந்தி நா ஹிந்தி படிச்சிருக் இருக்கா மூணு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணியிருக்கா ஆனாக்கா அவளுக்கு பேச வராது
ஆ அதே பிரச்சன தா தோழி இவ என்னோட மகனுக்கு அவ அஞ்சு ஆறு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணா எல்லாத்துலயு நல்ல மார்க்கு
ம்
அவ ஹிந்தி பேசுவான்னு நம்பி ஷீரடி போனோ அங்க பயிற்சி குடுத்தவங்க பாத்தீங்கன்னா எழுதுங்க மதிப்பெண் மார்க்கு வரு அப்டி மட் டு இது பண்ணிருக்காங்ளே தவர ஒரு கொழந்தைய பேச வைக்கணு அவுங்க இவ்ளோ டிகிரி கிட்டத்தட்ட நாலு பேப்பர் எழுதி பாஸ் பண்ணா ஸ்போகனு பாத்தீங்கன்னா அஞ்சு பேப்பரோ ஆறு பேப்பரோ முடிச்சா ஆனா இந்த டுயென்சி கேட்டா அங்க வந்து அவுங்க வந்து பழக்கப்படுத்தல எழுதி மார்க்கு வாங்க வச்சா போது பண வந்தா போது அப் அப்டிங்கற மாதிரி குடுத்துட்டாங்க அந்த தொடர் பயிற்சியோ அந்த கொழந்த வெளியில போனா க்கிறது அ பேசணு அப்டிங்கறதுக்கு வந்து அவுங்க வழிகாட்டல இப்ப இந்த மே மாச லீவ்ல என்ன நேனச்சோன்னா பக்கத்துல வந்து கேட்டோ ஒரு வேறொரு சென்டர்ல அப்ப வார இரண்டு முறை வந்தா நாற்பது நாள் ஆ எ ஏற்கனவே படிச்சு எல்லா எழுதி இருக்கிறதுனால ஒரு நாற்பது நாள்ல பேச வச்சிருவோ
வேண்டாம்மா அங்க அனுப்பாதீங்க பண செலவு பண்ணி அனுப் பாத்தீங்க அந்த பைய ஹிந்தி படிச்சிருக்கா இல்லையா அ என்னுடன் பேச சொல்லுங்க நா அவனுக்கு சொல்லி் குடுக்குறே அதே மாதிரி நா சில சேனல்லா அனுப்ச்சு வுடுறே அதுல வந் து சின்ன சின் சின்ன வாக்கியங்கள்லா எப்டி பேசணு இப்ப உங்கள வீட்டுக்கு வாங்கோங்னா எப்டி அழைக்கணு அ உங்க வயசு என்ன எப்டி கேட்கணு எல்லாமே சொல்லி் குடுக்குறாங்க
ஓ செரிங்க தோழி உண்மையாவே எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா எனக்கு ஹிந்தி படிக்கணும்னு ஆச நானு கேட்டே அவுங்க வந்து பள்ளி குழந்தைகளுக்கு மட்டும்தா சொல்லி தர முடியு
ம்
அப்டிங்கற மாதிரி சொல்லிட்டாங்க
செரி
அப்றோ செரி பரவாயில்ல அப்டின் விட்டுட்டே இன்னிக்கி கி பேசும்போதா அதுக்கான ஒரு வழிகாட்டுதல் வந்து கெடச்சதுலா ஒரு மகிழ்ச்சி தோழி எப்டியாவ்து பழகிட்டு அடுத்த தடவ ஷீரடி போகும் போது நிச்சய்மா ஒங்க கிட் ட வந்து கன்னடத்த சாரித்தா ஹிந்தியில வந்து பேசணு
ம் நா சொல்லி குடுக்குற இதெல்லா ஒருத்தருக்கொருத்தர் உதவிதாமா பணோ வாங்கிட்டு எந்த ஒர் விஷ்யமும் சொல்லி தர குடாது புரியுதுங்களா ஆத்மார்த்தமா சொன்னாதா உங்க மனசுலயும் போய் அது சேரும் எனக்கும் வந்து அது ஒரு என்னோட அந்த மொழிய நா மறக்காம இர்க்கறதுக்கு நீங்க ஒரு ஒரு கருவியாருக்கீங்க
ஒரு கருவி நிச்சய்மா தோழி நா கூட இன்னிக்கு என்ன நென சன்னா ஆ இங்லீஷ் வந்து அந்த மாதிரி இது பண்ணலா இப்ப ஏதாது ஒரு வேலைக்கு போறோ இங்லீஷ் மட்டுதா நம்ம பண்ண முடியு இப்ப ஒரு வேலையு நம்ம தமிழ்ல பண்ணிட்ருக்கோ இங்லீஷ்லயு அது பண்ண முடியு அப்டின்னா தெரியாதவங்ளுக் கு வந்து இங்லீஷ் வந்து பயிற்சி குடுத்து பேஸ்லா அப்டின் கூட இன்னிக்கி வந்து ஒரு எண்ணம் தோன்றுச்சு தோழி ஒரு தொழில் வாய்ப்பு ஒண்ணு காம்ச்சாங்க என்னோட தோழியோட அலுவலகத்துல
ம் ம்
அப்ப கூட நா வந்துட்டு யோஷ்ச ஏன்னா இப்ப ஆங்கிலோன்னா என்னால பயிற்சி குடுக்க முடியு
ம் ம்
ஒரு பத்து நிம்ஷோ இருவது நிம்ஷோ ஆங்கிலத்துல பேசுனோ அப்டின்னா நம்ம தொரந்து பேசு போது அந்த பழக்கம் வந்து வந்துரு அந்த மாதிரி ஒருத்தருக்கொருத்தர் தெரிஞ்ச மொழிகள்ல நிச்சய்மா பகிர்ந்து கத்துக்குவோம் தோழி
ம் ஒங்களுக்கு தெரிஞ்ச மொழிய நாலு பேருக்கு சொல்லி் குடுங்க பேசுங்க ஜின்ன ஜின்ன வாக்கியங்கள் வந்து சொல்லி கொடுங்க அப்டி சொல்லி தரும்போது உங்களோட மொழி வந்து தமிழே பேசின்டுருக்ரத்னாலயு இங்லீஷே பேசின்டுருக்ரத்னாலயு அந்த தாய்மொழியு நம க்க மறக்காம இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
இதெல்லா வந்து ஜின்ன ஜின்ன டிப்சுதா
கண்டிப்பா தோழி அ நம் பாத்திங்கன்னா எங்ளுடைய தாய்மொழி வந்து கன்னடதாதான் ஆனா ஜின்ன வயஸ்ல இருந்தே அம்மா அப்பா வந்து ஆசிரியை தொழிலுக்கு வந்துட்டனால நாங்க எல்லாரு தமிழ் ஆங்கிலம் இப்டியே வந்துட்டோ ஆனா அம்மா அப்பா வந்து சர்ளமா கன்னடம் பேசுவாங்க
ஆ ஆ
ஆனா எங்ளுக்கு பேசுனா நாங்க புரிஞ்சிக்குவோ கட்டாயோ கன்னட த்துல தா அங்க பேசி ஆகணுங்ற பட்சத்துல பேசுவோ
ஆ ஆ
அனா அதுவே வீட்ல வந்து தனிப்பட்ட முறையில பேசுவோமா அப்டின் கேட்டா கெடையாது து ஆ அதனால அந்த தொடர் பயிற்சி இருக்றது வந்துட்டு ரொம்ப நல்லது என் த ஒரு மொழியுமே வந்து திறன நம்ம வளத்துக்கணு அப்டின்னா அது தொடர்ந்து அந்த பயிற்சி இருக்கணுங்றது வந்து நீங்க சொன்னது உண்மையான விஷ்யோதா
அப்டி இல்ல எங்க போனாலு நம்மள வந்து கூப்ட் ட்டு பேசுறாங்களா திட்டுறாங்களா நமக்கு தெரியாது இந்த மாரி மொழிய வந்து க கற்றல் கற்றலோட புரிதலு இருந்துதுனா யார் எப்டி பேசறாங்கன்றது நம்ம புரிஞ்சிக்கலா அதுக்கு தகுந்தா மாரி மனிதர்கள நம்ம பாகுபாடு பண்ணி வச்சிக்கலா
நிச்சயமா தோழி நிச்சயமா இன்னைக்கு வந்து நெறைய ஆ கண்டிப்பா அதே மாரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெறையா வெளிநாடுகள்ல இருந்து வேலை வாய்ப்பு வருது ஆனா அவங்க வந்து அந்த கம்யூனிகேஷன் டெஸ்ட் வந்து வைக்கும்போது நம்மளுடைய ஆங்கிலத்துக்கும் அவங்களுடைய ஆங்கிலத்துக்கும் வந்து நெறை நெறைய வித்தியாசங்கள் இருக்கு
ஆமா நம்ம பேசறது பிரிட்டிஷ்ல இங்கிலீஷ் அவுங்க பேசறது அமெரிக்கன் இங்கிலீஷ் ஆமா
நெறையா
அதுல வந்து ஸ்பானிஷும் மிக்ஸ் ஆகும் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல அமெரிக்கன் இங்கிலீஷில ஸ்பானிஷும் இன்களூட் ஆகும்
ஆ சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணம் போது நம்மளுடைய அந்த ரூபாய் மாதிரி அங்க வந்து யான் அந்த மாதிரி மாற்றும் போது அது நம்ம ஓரளவுக்கு வந்து பின்பற்றிக்கிறோ ஆனா முற்றிலும் அமெரிக்கன் இங்கிலீஷம் பிரிட்டிஷ் இங்கிலீஷம் மாறும்போது நம்மள நம்ம வந்து அந்த எடத்தல வந்து ஸ்ட்ரகுள் ஆகுறோ ஏன்னா நமக்கு வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் தெரியாது சோ இங்கிலீஷ் இப்பையே வந்துட்டு பல வகையான ஆ அந்த வேறுபாடுகள் வந்து இருக்கதா செய்து
இருக்குமா ஏ பொண்ணு பேசுவாம்மா ஏ பொண்ணு அமெரிக்கன் இங்கிலீஷ் தா பேசுவா அவ அவட்ட இங்கிலீஷ் பேசினாலே நல்லா நாலேஜ் வந்துரும்
ஆ இப்ப கன்னடான்னு பாத்தீங்கன்னாலுமே கர்நாடகா மைசூர் சைடு பேசுற கனடா வேற மாதிரி இருக்கும்
ஆமா
ஆ பொம்லாப்பூர் இப்ப கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் இந்த சைடு பேசற கனடா வந்துட்டு டிஃபரண்ட் நம்மளுக்கு வித்தியாசமா இருக்கும்
ஏ தெரியுமா இந்த பக்கம் பேசுறவங்க துலு கலந்து பேசுறாங்க
ஆ
கோயம்பத்தூர் தொண்டாமுத்தூர் இங்கலா இருக்காங்க கனடாஸ் இருக்காங்க அவுங்க எப்படின்னா துலு கலந்து பேசுறாங்க நா கண்டுபிடிச்சே டிஃபரன்ஸ்
ஆ அதே மாரி எல்லா மொழிலயுமே அந்த பாகுபாடு பாத்தீங்கன்னா இருக்கு இப்ப தமிழே பாத்தீங்கன்னா கோயம்பத்தூர் சைடு பேசுற தமிழுக்கும் ஆ நாகர்கோயில் கன்னியாகுமரி சைடு பேசுற தமிழுக்கு வந்துட்டு வித்தியாசங்கள் இருக்கு
ஆமா உண்டு
ஆ அதனால அவரவர் மொழியில அந்தந்த மாவட்ட த்துக்கு ஏற்றவாறு ஆ பயிற்சி எடுத்துக்கம் போது அதுக்கு ஆ நிகரான துறைகள்ல வந்து நம்ம நா நல்ல நிச்சயமா வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு வழிகாட்டியா இருக்கு
ஆமா அதாவது இப்ப எந் எந்த ஊருக்கு போனாலு நா திருநெல்வேலி பாஷா கூட நா பேசுவ ஏனா அந்த ஊருக்கு போனேன்னா அவுங்க எப்டி பேசுறாங்க எப்டிலா உச்சரிக்கிறாங்க இதெல்லா கவனிப்பே நானு அதால நானு பேசுவ அதே மாரி பேசுவ
ஒ ஓ
தூத்துக்குடி போனாக்க அவங்க எப்டி பேசுறாங்க எனக்கு இது வந்து அ சின்ன வயசு த்துல இருந்தே எனக்கு இதுல வந்து ரொம்ப ஈடுபாடு எல்லா மொழியு கத்துக்கனோ அவங்க எப்டி பேசுறாங்க அதுக்கு தகுந்தா மாறி நம்ம பேசணு அப்டின் அப்டி எனக்கு ரொம்ப பிடிக்கு ஏனா எங்களது வந்து உம் ரொம்ப மரியாதையாக பேச கூடிய வ வம்சத்துல இருக்கோமா அதனால எங்களுக்கு சில வேர்ட் எல்லா வந்து புதுமையா இருக்கு அதனாலயே எப்டி பேசுறாங்க இதுக் கென்ன அர்த்தோ இதுக்கு என்ன புரிதல் அப்டின்னு சொல்லி நா ரொம்ப டீப்பா இது பண்ணுவ நா தமிழ்ல நூத்துக்கு நூறு மார்க் எடுப்பே
ஒ ஓ
எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்
எனக்கு தமிழ் ரொம்ப புடிக்கும் தோழி
க்கு அந்த இலக்கணம் எல்லா கரெக்டா போடுறதுக்கு அதுதா நல்ல எங்க டீ ச்சர் எனக்கு நல்லா சொல்லி் குடுத்தருக்காங்க
உம் உம் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நா சொல்லியிருக்கனான்னு தெரியல
ம்
நா வந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று பாடல்கள் வந்து எழுதியிருக்கே
ஆ சொல்லிருக்கீங்க சொல்லி
ஆ எனக்கு கவிதை எழுதுறதுக்கு வந்து ரொம்ப புடிக்கும் தோழி கல்லூரில்ல அப்படி எனக்கு எனக்குள்ள அப்டி ஒரு திறமை இருந்தது எனக்கு தெரியாது கல்லூரில படிக்கு போது என்னுடைய தந்தையாருடைய நண் நண்பர் வந்து ஆ அங்க எனக்கு பேராசிரியரா வந்திருந்தாங்க
ம் ம்
அப்ப வந்து எனக்கு இந்த நியூஸ் பேப்பர் ஜேர்னலிசம் வந்து ரொம்ப பிடிக்கும் தோழி
ம்
இந்த அப்ப இருந்தே இந்த கவிதை கட்டுரை எழுதுறது ஒரு தலைப்ப பத்தி திறனாய்வு பண்றது இப்போ ஒரு எடத்துல ஒரு நிகழ்ச்சி நட க்குதுன்னா அதனுடைய உண்மை தன்மை இந்த புலனாய்வு துறை வந்து ரொம்ப பிடிக்கு
ஆ அ
ஆ அந்த சைக்காலஜி ஃபீல்டில் இருந் இருக்க இருந்தனாலயா என்னன்னு தெரியல இந்த ஆராய்ச்சி முறை வந்து ரொம்ப புடிக்கு அப்ப அது வந்து ஒரு ஆறு மாசோ நா வந்துட்டு ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சே தோழி என்னோட ய கல்லூரி படிப்பு வாழ்க்கை இருக்கு போதே அந்தச் சமயங்கள்ல வந்து என்னுடைய